ஆ
ஆ கேக்குதா
கேக்குதுரா யார்ரா அந்த மூலையில யாரோ டெத்தாமே
எங்க
அந்த கள்ள தெத்துதா
கேட்டுப்பியா
தெரியாதாபா
ம் தெரிஞ்சா சொல்லு
ம் அந்த வெள்ளிமாக்காணுல
வெள்ளிமாக்காவா
ஆ அந்த கறி கட இருக்குதுல
ம்ம்
அது பக்கத்துல
ஆ ஆ என்னாச்சு
இறந்துட்டாரா
ஆ என்னது அந்த அக்கா இறந்துச்சா
அந்த அக்கா இல்லறா அவுங்க அப்பாடா
அவுங்க அப்பாவா
என்ன கரண்ட் என்னிக்கு தா வருமா
ம் கரண்ட் எப்போ வரு தெரியலயே இருபது தா இருக்குது இந்த போன்ல
அதா அதா காத் வேற ஓவரா அடிக்குது அதுனாலயோ என்னமோ ஆஃப் பண்ணி வச்சு இருக்காங்களா
என்னடா இந்த உண்ட எவ்ளோ இருக்கு சார்ஜி
அந்த ஐ போன்ல வந்து முப்பது இருக்குது
ஆ
ஆண்ட்ராய்ட்ல வந்து அறுபது இருக்குது
நீ இன்ன நீ தா நோன்டவே மாட்டியடா போன்னு
அது ஐ போனா
ம்ம் ரெண்டுத்துலயுமே இருக்குது சார்ஜி
இருந்தன எத்தன வாட்டி சிம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கவா
என்னதுல பார்டா சார்ஜே இல்லடா இருவது
பவர் பேங் குடுத்து அனுப்புச்சனே விக்னேஷ் கிட்ட நேத்து
ம்ம்
பண்ணானு தெரிலயே அது இருந்த கூட அதா அதுவும் ம்
பவர் பேங்கா
ம்ம் க்கு ம்
அவந்தா
கிரிய பாத்தியா இல்லயா
தெர்லப்பா எங்கனு போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது செத்துட்டா போலருக்குது
என்னறா போன் ஸ்சுட்ஆப் ஆயி போனே பண்ண மாட்ட அவ மனைவி பண்ணுமே
தெரிலயே நானு கால்ல இருந்து போன் பண்ணுட்டு இருக்குற ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் தா வருது
ம் எங்கன்னா சண்டன்னு போட்டு செல்ல வச்சுட்டு போயிட்டானானு தெர்ல
அப்டி எல்லா பண்ணிருக்க மாட்டா எங்கன்னா வெளிய இருப்பா சொந்த ஃபோன கூட ஃபோன தூக்கி ஒடச்சிகிட்டு இருப்பாங்க யாருனா
தண்ணியே வர்லடா
தண்ணி வர்லயா?
ம்ம் வராட்டி என்ன பண்ணலா
தண்ணி உனக்கு தேவ படுதா
ம் கொழால வரலன்ற
ம்
ரொம்ப டிமாண்டா இருக்குறா இந்த விஜய் வந்ததுலருந்து
ம் அ
ம்ம்
அப்பறோ
பேனர்ல்லா வேற அவுத்துட்டாங்க அவங்க வந்து இனி
ம் கரண்ட் எப்பதா வருமா
தெர்ல ஃபோன் பண்ணிதா கேக்கணு போலருக்குது யார் பண்ணி கேப்பா
யாரா ஃபோன் பண்ணி கேப்ப
ஃபோன் பண்ணி கேட்டா அவ சொல்லுவா இதோ வருது இதோ வருதுப்பாண்ணுவா
யாரு
அந்த கரெண்டுக்காரந்தா
நம்பர் வச்சுகினுருக்கியா
ஆஹ சும்மா சொல்றே
நம்பர் ஒன்னு வாங்கி வச்சிக்னு
ம்
நம்பர் ஒன்னு வாங்கி வச்சின்னா அப்பப்ப ஃபோன் அடிக்கலா கரண்ட் ஆஃப் ஆயிட்
சொம்மா அப்பனானு ஃபோன் பண்ட்டுருக்காங்க
ம்ம் எதுக்கு ஆஃப் பண்றா மழ கூட பேயல
தண்ணி எப்பபாத்தாலு வராதா
ம் ம்
இப்ப ரொம்ப இதுவாயிருச்சிடா இப்ப டைமுக்கு டைம் இதாவுது
சும்மா சும்மா பண்றானுங்கல்ல கரண்ட்டா
சும்மா சும்மா இல்ல கரண்ட் ஆப் ஆனா கூட வுட்றா தண்ணி பாத்துனுக்குற தண்ணியே வர மாட்டுதுடா
ம் இதுல வேற சார்ஜ் இல்ல எங்க போய் சார்ஜ் போட்றதுன்னு தெர்ல
யார் வீட்ல இது இருக்குனு பாரு
ஜெனரேட்டர் எதனா எங்கனா ஓடு
அங்க கடைய்னாண்ட இருக்குதானு கேக்க வேண்டியதானா
கடைய்னாண்ட கரண்ட் இருக்குதானு கேக்றியா
ஆ அவங்க வீடு எது
அங்கையு இல்லன்னுதானே இருக்காங்க அங்கயு இங்க இல்லனா அங்க எப்புட்றா இருக்கு
ஆ அது மோட்ரு லையன்தான வேற இதுதான்டா வரு
தெரிலயே கடைனு கடைனுயாண்ட இந்தா கூட போட்டு வந்துருவ போய்ட்டு கடையினாண்ட கூட இருவதுதா இருக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடு போலக்குது நைட் வரைக்கு தாங்காதா இன்னிக்கு ஃபுல்லா வர்லனா என்னடா பண்ணுவ நா இன்னிக்கு ஃபுல்லா வரலனா கரண்ட்டு
அதல்லா உட்ருவாங்க இப்யே க இது காத்து அடிக்கிறனால உட்ருவாங்க சும்மானா எதனா ஒரு இது ஐயோ போஸ்ட்ருவாமா ஒடஞ்ச்சி
கரண்ட் எதனா வுழுந்துட்டு இருக்குமா என்னா போஸ்ட் கம்பம்
அது எ வுழனாக்கூட இவுனுவோ வுழுஞ்சிச்சின்ற போறானுங்க
ம் நீ எங்க போயிட்டு வந்த ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போறன்னு
ம் எங் அம்மாவ இட்னு போயி இட்னு வந்த எங்க வூட்டுக்கு
எந்த ஹாஸ்பெடிட்டலா
அந்த முன்னா ஆஸ்பெத்திரி
ம் ஹும்
நா போயிட்டே அது பைக்கு கூட மாட்டார்ரா முட் அடிக்குது அது அம்மா வச்சு டேய் உங்களுக்கு கேட்டு ஆட்சி மணி யார்னா நிப்பானா உங்க கேட்டேடா
னெதா ஆ
காலேஜ் கேட்டான்ட
ஆஹ்
வாச்மேன் யாரானா நிப்பானா
ஆஹ்
ஐடிக்கார்ட போட்னு வந்துருவா அளோடா உள்ள ஆஹ்
ஆ ஹா அ அதல அதுக்க ஆக மாட்டேண்டா
ம்
அந்த ஆனு சும்மா நிப்பா அவ்ளோதா
உம்
கேட்பா ஒரு டைம் நா ஃபஸ்ட்டு இயர்ல வருபோது கேட்டிருந்தாங்க ஒ ஒரு ரெண்டு மூனு நாளைக்கி ஐடிங் கார்டு போடு பாப்பே போட்டு பாப்பான்
நீங்க
உம்
அவரு மாரி தெர்லே
ம் அதுவு மா ஐடிங் கார்ட் எல்லா கேட்கலா மாட்டாங்க போட சொல்லற அவுங்கட செரி போ போட்டுறேனானா அதவு வுட்ருவாரு செக்லாம் பண்ண மாட்டா ஐடிங்கார்டு இருக்குதா இல்லயான்லா
ஆஹ் உஹ
நீங்க அழுகனு அதோட அவுங்கத்தழுகுது மோ
உ ஹூம் அது சும்மா டூபாமி மீனீங்கா இருப்பா அந்த ரத அப்போவே அது ஒரு ஃபர்ஸ்ட்டு இயர்ன்றதா சேரி சேரி போ போ பான்றதா
கூடயே பசங்கலான்பாங்க
ம்
கூடயே பசங்களா தோணுது
ஆனா இதுதா சேருவாங்கனு தெர்லே
கூல்லே எவ்ளோ ஜாலியா இருந்தது
ஹம் ஆஹ் காலே ஏதாவது ஜாலியாதா இருந்து ஆங்
இங்க எனக்கு வெறுப்பா இருக்குதே ஃபோனு கைல இருந்தே என்னால ஒரு மூணு மணி நேரோ உட்கார முடில காலேஜ்லே
ஏ அத
ம்
நம்மளது வந்து கேர்ள்ஸ்க இருக்கிறாங்க ஃபன்னா பேசுவோ அதுங்க கூட
ஓ கேர்ள்ஸ்கீட்டலா இல்ல பேசுவியா நீயா
ஆஹ் சார கலாய்ச்சினீருக்கு அதுங்களே ஒரு நாளு டைட்டா கலாய்ச்சிச்சி சாரு என்ன சொல்றாரு எங்க இருந்து வரமானு கேட்டுக்கிறாரு எந்த ஊர்ல இருந்து வரமானு கேட்டுக்கிறாரு
ம்
இந்த பொண்ணு சொல்லுது சார் வீட்ல இருந்து வரே சார்னுச்சி
ஐயையோ சரியான காமெடி போல்தேது
அடுத்த சி சிங்கர உவ அந்த பையே அதுக்கு மொக்க வாங்கிட்டு உட்கார்ந்துட்டே கம்முனு சரி சும்மனா
ஆஹ்
ஹீம் அதுங்கலெல்லா ஃபோன் பேசியே பாத்ததில்லை
எத்தன பொண்ணுங்க உன் கிளாஸ்ல
எங்களுக் இருகுதே
வெள்ளையா இருக்கும் பாரு அவங்க செட்டு
ஆ
அது கூட எங் கிளாஸ்தா ஆ அது எங் கிளாஸ்தா
பிரெஜினா
அவர் வேற கிளாஸ்
ஏ ரெண்டு பேரு வேற வேற கிளாஸ் பொய்டுவாங்க
ம்ஹும்
அது எப்புட்றா மா இத்தன பேரு கெச்சிக்குது உங்க காலேஜ்டா எனக் கெடைக்கிலா
போட்டியா
போட்டன்டா கெடைக்கலடா செ செகண்ட்டு ஷிப்ட்தான கெச்சுது செகண்ட் ஷிப்ட்தா கெச்சுது
ம்
ஃபர்ஸ்ட் ஷிப்ட் கெடைக்து ஆமா ஒரே குரூப்தா போட்ட பி எஸ் சி கம்ப்யூட்டர் சையின்ஸ்
அந்த இ மெயில்ல கூட வர்லா
ம் அதான்டா செகன்ட் ஷிப்ட் மட்டுதான்டா வந்துது ஃபர்ஸ்ட் ஷிப்ட்லா வ கூப்பலடா
ம்
அவனுங்களா மொத்த பேருவா வ வந்ட்டுக்குதயா அந்த செட்டு மொத்த பேரு
எங்களுக்கே வரல நாங்களே வச்சு தீராமா வீர தலைவர் அப்ப இப்ப அந்த சீட்டுக்லா தரமாட்டன்டாங்பா கட்சி மாறந்திலிருந்து
ஓஹோ
இப்ப வந்து மார்க் எடுத்தவங்களுக் சீட் இருக்குறாம எதோ காலேஜ் வேற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் படிக்காம பிரவேட் காலேஜ் போலான்ட்டு நமக்தா இல்லன்ங்றாங்க இல்லன்னா இருவதாயிரோ முப்பதாயிரோ தான்றா
யார் யார் அந்த நாள் வந்து சேத்திங்கோ சேந்திங்கொ
நானு ஸ்ரீராமன் சக்திவேல் ஓ
ம்
ப்ப கெச்சிச்சி அங்க எதோ போட்டி இது பண்றாங்ளா போப்பற
ஆ
அவனுக் கெச்சிது சீட்
யாருக்கு
ம் நம்ப ஸ்கூல்ல இருந்து வருது அந்த பூஜா
ம்
ஏ ஐ ஜே பூஜா ரூட்டு தல
ம் ம்
ம் ம்
ரெண்டு பேர் எது சேந்துக்குரானுங்க ஏயா ரூட்டு அவ
சர் சர் அப்றம் பண்றே
ஆ